அலோ சிஷ்டர்
அ ஆ கேக்குது சிஸ்டர் இப்போ கேக்குது எப்டி இருக்கீங்க
ஓ நல்லாருக்க நீங்க
நல்லாருக்கே தோழி இன்னிக்கு என்ன ஸ்பெஷல் ஒங்க வீட்ல காலைல என்ன செஞ்சு குடுத்தீங்க ம்
கொழம்பு வந்துட்டு தட்டப்பயிரு முருங்க்கா கத்திரிக்கா உர்ள கெழங்கலா போட்டு ஒரு கொழம்பு அதுவே தோசைக்கு ரைஸுக்கூ ரைசூ வெச்சுட்ட தம்பிய பேக் பண்ணி அனுப்பியாச்சு
அனுப்பியாச்சி ஓகே
ம்
இப்ப அடுத்தது செரி செ
அடுத்தது நா சாப்ட்டுட்டு இருக்கே
ஓ நீங்க சாப்ட்டு இருக்கீங்க அவ்ளோதாங் இதோ நா இப்போ இருக்கெ தோழி இனிமே தா தோழி நாங்களு சாப்புடணு எங்க வீட்லயு இன்னைக்கி சேமியா செஞ்சோ
செரி செரி
ரு சாம்பார் வெச்சாச்சி முருங்கக்கா முள்ளங்கி எல்லா போட்டு சாம்பார் செஞ்சி ம் பொண்ணுக்கு குடுத்து அனுப்சாச்சி
முள்ளங்கியுமோ முருங்காவுமு சேந்து போடுவீங்களா
ஆமாங்க தோழி
அந்த காம்பினேஷன் நல்லா இருக்குமா முள்ளங்கி தனியா போட் டா தா நல்லா இருக்கு முள்ளங்கி ஒரு ஸ்மெல் வர்
ஆமா முள்ளங்கி ஒரு ஸ்மெல் வரு ஆமாங்க தோழி கம்மியாதா போட்ட முள்ளங்கி ஆ முருங்கா தா நெறையா போட்ட அ செஞ்சு வெச்சு குடுத்தாச்சி அவுங்களுக்கு அவுங்க ஒன்னு அந்த அளவுக்கு எதுவு இது பண்ண மாட்டாங்க அதனால அவுங்களுக்கு குடுத்தாச்சி இன்மேலுக்கு அடுத்தது நம்ம வேலதா தோழி உங்களுக்கு என்ன தோழி உங்களுக்கு ஏதாவது உங்களோ ட ஓய்வு நேரத்த நீங்க எப்ப நீங்க யூஸ்பண்ணிப்பீங்க ஏதாவது ஒரு உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டஸ் ஏதாவது இருக்கா ஆ
இல்ல இருந்துச்சு பட் வந்துட்டு அதை நா கண்டினியூ பண்ணல ஆக்சுவலி நா எனக்கு கிட்டார் வாசிக்கிறது ரொம்ப புடிக்கு கிளாஸ் பொய்ட்டுருந்தே அதுக்கப்புறோ அது வந்து வித்துட்ட என்னால கன்டினியூ பண்ண முடியல பிராக்டிஸ் பண்ண சொன்னாங்க ரொம்ப அது வந்து எனக்கு டெய்லி புதுசா கத்துக்கோன்னு ஒரு ஆர்வோ பட் அவுங்க பிராக் டீசே மெயினாவ் வெச்சுட்டாங்ளா ஒரு டூ மந்த்ஸ் பிராக்டிஸு அதனால அது வெறுத்தே போச்சு எனக்கு
ம் அதனால நீங்க அத திருப்பியு பாத்துக்கலல்ல
ம் ஹும் ஹும் ஆனா வந்துட்டு ஆனா ஸ்போர்ட்ஸ்ல எல்லா இல்ல ஆக்டிவிட்டி அந்த அளவுக்கு பெருசா இது இல்ல அப்புறோ மூவிஸ் பாப்போ ஆ இப்போ வேல முடிஞ்சா எனக்கு இது மாரிதா இப்ப போன் பேசிருக்காட்டி போனு சாப்ட்டு முடிச்சுட்டு போன் நோன்டிட்டு ஒரு டென் தேர்ட்டி போல அவரு எந்திரிப்பாரு அவரு காஃபி வெச்சி குடுத் ட்டே டிபன் குடுத்துட்டு ரெண்டு பேர் படம் பாக்க ஆரம்பிப்போ ஒரு ஒன் னு ஒரு படோ ரெண்டு படோ ஹாலிவுட் பாத்தோம்னா ரெண்டு படம் பாத்துருவோ பாத்துன்னா கரெக்ட் டா மூணே காலுக்கு தம்பி வந்துருவா
ஓகே ஆ அதுக்கு பெறகு ஈவ்னிங்ல நீங்க
அவுங்க தூங்க போயிருவாங்க அவுங்க தூங்க போயிருவாங்க எங்க வீட்டுக்காரு அதுக்கப்புறோ அப்புறோ நா அவனை வச்சிட்டு எதாவது அவ வெளையாட போயிருவா மேக்சிமம் பசங்க வந்தாங்கன்னா அப்புறோ ப்லாக் பெளிய போயிருவா போய்ட்டானா எ செவன் தேட்டிக் தா வருவா அதுக்குள்ள நா பாத்திரோ கழிவிட்டு வீடு கூட்டிட்டு அ டின்னரு ரெடி பண்ணிட்டு காஃபி போட்டு குடுச்சிட்டு நாங்க அவ்ளதா எங்க ரொட்டீன் இவ்ளதா அந்த ஃப ஃபைவ் டேஸ் அப்புறோ சாட்டர்டே சண்டேஸ் ஃபுல்லா ஊர் சுத்தறது
ஆ ஆமா தோழி நீங்க வந்து படோ நெறைய பாப்பீங்கல்ல அதா நீங்க அந்த மாரி தேட்டருக்கு போறது இந்த மாரி மத்தபடி பீச்சுக்கு சில இங்கல்லா பாத்தீங்கனா சில எடத் எல்லாரு எங்கப்பா இப்பல்லா மாலுல்லா நெறைய வந்துருச்சி இல்ல சோ இந்த மாலுல நம்ம போனாலே
டே இங்க கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல ரெண்டு மூனு மால்தா இருக்கு அந்த மால் எல்லா போயாச்சி பெருசா ஒன்னு இல்ல
அம்மா அங்கே சென்னையிலல்லா இப்ப எல்லா பாத்தீங்கனா நெறைய கிட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லிட்டு நெறைய ஒரு ஒரு எடத்துலயு வச்சிருக்காங்க தோழி முன்னாடி இந்த டிரப்லின் போயிருக்கீங்களா நா ஒராட்டி போயிருந்தே நல்லா இருந்துச்சி அந்த டிரம்பிலிங்ல இந்த டிரம்பிலின்லா ஜம் பண்ண ஆனா இப்ப நெனச்சா வந்து பயமாதா இருக்கு ஐயோ நம்ம அந்து டப்லிங்கல்லா போயிட்டு நம்ம ஜமேன்னே இப்ப நெறைய வந்து வீடியோஸ்ல்லா போடறாங்கல இந்த மாரி டிராம்பீலின்ல போம்போது நம்ம ஜம்ப் பண்றமோ பா பத்து பண்ணனு அது ஃபோர்ஸா மேல போயிட்டு நம்ம கீழ வரம்மோது நம்மளுக்கு சில பிராக்சர்ல்லா வருது ஆ நர்வ்ஸ் எல்லா இ இதுவாகு அதனால இதெல்லா கூட கொஞ்ச காசனா இருந்துக்கணு அப்டின்ல்லா இப்ப வருதம் வந்து து பயமாதா இருக்கு அப்போ போம்போது ஜலியாதா இருந்துச்சி அந்த நம்ம ஜம்ப் பண்ண அது பவுன்ஸ் ஆகுரது அ அப்புறோ வந்து அங்க வந்து பா த்திங்கன்னா அது நல்ல ஒரு பெரிய இதுவா இருந்துச்சி அந்த இதுல நாங்க போன டிரப்ளின் வந்து நல்ல பெரிய ஏரியாவா இருந்துச்சி நா அந்த ஜம்ப் பண்றதே அவ்ளோ பெருசா இருந்துச்சி அப்புறோ ஒரு பிட்டு மாரி ஒரு குழி மாரி இருந்துச்சி அதுல நெறையா அந்த ஸ்பாஞ்சல அந்த பால்ஸ்ல்லா இரு டிவில்லா சில கேம் எல்லா பாத்துருபோ தெரியுமா ஒரு ஆ ஒரு இது மாரி கட்ட மாரி இருக்கு அதுல நடந்து போவாங்க அப்புறோ கீழ அதல்ல நெறைய அந்த ஸ் ஸ்பான்ச் பால்ஸ் மாரி இருக்கு அதெல்லா அவங்க மேல நம்ப இத இது தோப் த்ரோப் பண்ணம் மோது அத பேலன்ஸ் இது பண்ணி அவுங்க கீழ விழுந்துருவாம சில பேர் கீழ எல்லா விழுந்துருவாங்க ஆனா அது அடியெல்லா படாது அது ஆமா அதுனால ஜாலியாதா இருந்துச்சி அத மாரி அதுல அந்த ஒரு இது மாரி இருந்துச்சி அல நடந்து போறது அப்புறோ வால்ஸ்ல எல்லா பாத் த்திங்கன்னா இந்த கிளைம் பண்ற மாதிரி இந் மௌண்டைன் கிளைம் பண்ற மாரில்லா வச்சிருப்பாங்கல்ல சோ அந்த மாரி வால்ஸ்ல எல்லா வந்து அது ஒரு ஏரியா வச்சிருந்தாங்க அதலெல்லா நம்மள வந்து ஏறலா ஆனா சின்ன பசங்க ஏறலா ஆ நம்மளுக்கு பிரா பிராக்டிஸ் இல்லாதனால பெரியவங்க ஏறதெல்லா கொஞ்சோ கஷ்டமாதா இருந்துச் சி அது ஒரு நல்லாதா இருந்துச்சி எல்லாரு சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரு சேந்து அந்த எடத்துல ஜம்ப் பண்றது எல்லாமே அந்த பாட்டு கேட்டுட்டு பண்றது ரொம்ப நல்லாதா இருந்துச்சி தோழி நீங்க அந்த மாரி ஏதாவது ஒரு ஏரியா அந்த மாரி அப் போயிருக்கீங்களா
நா வந்து நாங்க ரெசார்ட் போயிருக்கோ அங்க வந்து ஆக்டிவிட்டிஸ் இருக் கு ஆக்சுலி மேல எல்லா கயிர்ல வந்துட்டு நடக்கற மார அ அதாவது சின்ன அந்த இதுல ஊஞ்சல் மா உ ஊஞ்சல் மாரி ஆடு ரெண்டு பக்க புடிச்சுக்கோணு ஆனா ஒரே ஒரு கட்ட தா இருக்கு ஆ ஜிப் லைனு அங்க எல்லாமே இருக்கு து நடக் குறது இருக்குது ஜிப் லைனு இருக்குது எல்லா ஆக்டிவிட்டிஸ் இருக்கு எல்லாத்தையு முடிச் ட்டு அ மத்தியான லன்ஞ்ச முடிச்ட்டு அப்புறோ வந்துட்டு வேவ்ஸ் வந்துரு வேவ்ஸ்ல வந்துட்டு அப்டியே பாட்டும் போட்டு உட்டுருவாங்க வைபுக்கு டான்ஸ் ஆடி ட்டே அந்த வேவ்ஸ என்ஜாய் பண்றது ஒரு டூ அவர்ஸு வேவ்ஸ்லயே இருக்கு வேவ் அப்டியே விடாம இப்ப பிளாக் தண்டர்ல்ல போனோம்னா ஒரு ஹாஃபன் அவர் தா அந்த வேவ்ஸ் எல்லா விடுவாங்க இந்த மாரி ரெசார்ட் எல்லா போனனா டூ ஹவர்ஸ் வேவ்ல அதுமே பாட்டு நம்மளுக்கு ஏத்த மாரி பாட்டு போட்டுட்டுருவாங்க டான்ஸ் ஆடிட்டே அந்த வேவ் கூட என்ஜாய் பண்றதுல்லா செம்ம சூப்பர்
ஆ ஆமாங்க தோழி இதெல்லா இப்ப வந்து நெறய ரெசார்ட்லல்லா இந்த மாரி சின்ன சின்ன இதெல்லா இது ப ண்ணிறாங்கல்ல ஒரே எடத்துல நம்பளுக்கு எல்லாமே ஆயிடுதுல நம்ம அங்க ஸ்டே வும் பண்ணிடுறோ அது மாரி அங்கயு இப்ப இந்த மாரி வெளயாடுறதுக்கு கு இந்த மாரி சின்ன சின்ன கேம்ஸ் எல்லா வக்கிறாங்கல்ல இப்பல்லா நெறய இந்த ரெசார்ட்ஸ்லயே இருக்கு ஓ இதெல்லா பாத்தா பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கல்ல
ஆமா கண்டிப்பா ஆமா ஆமா அவனுக்கு அந்த வேவ்னா ரொம்ப புடிச்சது அது அந்த மாரி தண்ணில விளாடுறதுன்னா ரொம்ப புடிக்கு அவ ரொம்ப என்ஜாய் பண்ண அதுவே எங்களுக்கு போதும் அப்டிங்கிற மாரி இருக்கு
ம் ஆம்மா சின்ன பசங்கல்லா தண்ணியில எறக்கி உட்டா எ ஏறவே மாட்டாங்கல்ல நம்பளுக்கே ஆசையாதா இருக்கு
ஆக்டிவிட்டீஸ்னா எனக்கு ரொம்ப புடிக்கு இப்ப பன்ஜி ஜம்பிங் மட்டு விட்டுட்டு மத்த எல்லாத்துலயு போவே தோழி பேரஷூட் ரைட் போயிருக்கே நெறைய ரைட்ஸ் போயிருக்கே நானு
ம் அது பேரசூட் ரைடு உங்களுக்கு பயமா இருக்காது அது
ம் நா கடல்ல கந்த அதும கோவால
ம் ம் கடல் மேலயா
ம் நல்லா இருந்துச்சி வர்கலாலல கடல் மேலே இருக்காது இந்த மே இந்த இது அல இது கொல்ல நம்ம கடக்கரையில உக்காந்துட்டு இருப்போல்ல அந்த எடத்துல வச்சிருந்தாங்க ஆ பட் அ அது பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆனா பட்ல இது வந்து கடல்ல போயிட்டு போட்ல போயிட்டு போட்ல இருந்து அவுங்க மேல ஏத்தி உடுவாங்க
ம் சுப்பா இருக்கு ஆனா ஒரு ஆள் உள்ள இது வருவாங்கதான அவுங்க கூடதா நம்ம போற மாதிரி இருக்கு ஓ தனியாவே போற மாதிரி இருக்குமா அது என்ன சேஃப்டியா
ஆ சேஃப்டி தாங்க எல்லாமே சேஃப்டியா தா இது போட்டு கூடவே தா வரு அப்புறோ இது என்னது சேஃப்டிக்கு எல்லா மாட்டி உட்ருப்பாங்க
ம்
அதனால ப்ராப்ளம் இல்லைங்க
ஓ ஏன்னா நெறைய இதுலல்லா நம்ப பாக்குறோம்ல்ல இந்த மாதிரி பேராசூட் ரைடு அப்புறோ இப்ப அந்த இந்த பாங்கி ஏன்னா மங்கி ஜம் பங்கி ஜம்ப் பா அது அ அப்புறோ இன்னொன்னு வந்து என்னமோ ஒரு ஹைட் டுல ரெண்டு க க கா கையு கட்டி விட்டுறாங்க அ இப்டி இது பண்ணா மேல போயிட்டு வருது ஒரு ஜம்ப் மாதிரி வருதே
அது இதிதாங்க அது வந்து பே பேராகிளைடிங்ன் சொல்லுவாங்க
பேராகிளைடிங் இல்ல இல்ல இங்க எல்லாம் போனா ரெண்டு கையு இங்க இதுவாயிருக்கு எப்படி நம்ப ஜம்ப் பண்ற மாதிரி இருக்
ஆமா அது அது பேற சம்திங் அதுதா அது அது ஈஸி தாங்க அது ஒரு ப்ராப் ளம் இல்ல ஆனா டக் குண்டு மேல தூக்குவாங்க அவ்ளதா
ஆமா டக்குன்னு மேல தூக்கும் போது நம்போ ஜாக்காக்குதுல ஒடம்பல்லா அதுல வந்து சில பேருக் கு இதுவாகுது அபடின் கூட சொல்றாங்க சில பேர் நல்ல சேஃப்டியோட அந்த இதெல்லா வச்சிருக்காங்க சில எடத்துலல்லா அந்த சேஃப்டி அந்த பிகாஷன்ஸ் எல்லா எடுக்காம அந்த போறதுதா இதுவாகுதுல
ம் ம் ம்
லாக்சிடென்ட்ல்லா நடக்
நா கேள்விப்பட்டது இல்ல அது ம் இந்த ரோலர் கோஸ்ட்டு இது மட்டுந்தா கேள்விப்பட்டிருக்கறது
ஆமா ரோலர் கோஸ்ட்டு
நறைய இது அப்டியே தலகீழ நிக்கிறது இது எல்லாமே செய்தில்லா பாத்துருக்கே ஆ
போயிருக்கீங்களா இந்த மாரி
போயிருக்கே பட்டு அந்த மாரி ஆ போயிருக்கே பட் அந்த அளவுக்கு வந்து அ எதுவு ஆனதில்ல
ஆமா அது இதுவாதா இருக்கு இல்ல போய்ட்டு மேல வர்றது அப்ப சின்ன வயசுல இருக்கும் போது ஜாலியா இருக்கு கூல்லல்லா எங்களுக்கு அது அங்கதா கூட்டிட் போவாங்க தீம் பார்க்கு தா கூட்டிட் போவாங்க இப்பதா நறைய மால்லியே வருது இல்ல அப்பல்லா எம் ஜி எம்மு கிஷ் ந்தா குயின்ஸ்லேண்டு இது மூனுதா அ இயர்லி ஒன்ஸ்சு எதாவ்து இந்த முரயே சுத்தியே கூட்டிட் போவாங்க அப்பல்லா நறைய ரைட்ஸ் இருந்துச்சு இப்ப அதெல்லா நறைய இது பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணிட்டாங்க இந்த ரோலர் கோஸ்டரு அப்புறோ ஒன்னு ரேஞ்சர்ன்னு ஒன்னு இருக்கு அது அப்டியே மேல அப்டியே மேலே போயிட்டு தலக்கிலயே நிக்கு ஒரு ஒரு செக்கெண்டு தலைக் கீழ நின்னு அப்புறோ திரும்பி ஒ சுத்தி வரு அதெல்லா இப்போ ஆ வாட்ச்லாக் மாதிரி அதேதா அதெல்லா நாங்க ஸ்கூலுக் போம்போது அந்த ரைட்லா இருந்துச்சு ஸ்டூடெண்ட் எங்களுக்கு அது நால்லா போல்ல இருக்கு ஒன்றலாள்ள இருக் க்கு சில எடத்துல அத வந்து இது பண்ணிருக்காங்க ஸ்டாப் பண்ணிருக்காங்க அ அப்டின்றாங்க நறைய இருந்துச்சு முன்னாடி எல்லா இப்பப்போ வேற வேற புதுசா எல்லா வந்திருக்கு வண்டர்லால்லா இன்னு நாங்க போகல அதெல்லாம் போனா ஒரு நாள் பத்
கு வண்டர்ல்லா இந்த பிளாக்தன்னர்ல்ல எல்லா இந்த தண்ணிக்குள்ள போயிட்டு வரு தெரியீங்களா கொகக்குள்ள போயிட்டு டக்குன்னு ம்ம கீழே எ ரங்கி மா ரெண்டு பக்கோ தண்ணி ஸ்ப்பிரெட்டா
ஆமா
அதுல தாங்க நா நறையா டைம் போயிட்டு போயிட்டு வருவே அது ரொம்ப புடிக்கு எனக்கு அதுல போயிட்டு வருவ அப்புறோ த்ரீ டி எஃபெக்டோட பாக்கது எனக்கு ரொம்ப புடிக்கு அந்த உக்கார வ ச்சிருவாங்க பட் நம்ம அது த்ரீடிக்குள்ள உள்ள இருக்கற மாரியே ஃபீல் ஆகுல்ல அதெல்லா ரொம்ப புடிக்கும் எனக்கு
ஆமா இப்போ வந்து அதுலயே நறையா வந்துருச்சில்ல விஆர அப்டியல்லா வந்துருச்சி முன்னாடியிலா அந்த ஆ சின்ன வயசுல இருக் கமோது த்ரீடி மூவிக்கிலா குடிந்தா குட்டிச்சாத்தா மூவிலா எ இந்த ஒரே ஒரு ரெண்டு மூவி என்னமோதா இருக்கும் எங்க போனாலும் த்ரீ டி மூவீனா அது மட்டுந்தான் போடுவாங்க அப்டி கிட்ட ஐஸ்கிரீம் வர மாதிரி இருக்கும் ஒரு கிட்ட எதோ ஒரு பட்டர் ஃபிளை இதெல்லாம் பறக்கற மாதிரி இருக்கும் ஆ இப் போப்ப நறையா வந்துருச்சி அப்போ அது மட்டும்தான் இருந்துச்சி அது பாக்கறதுக்கே திடீர்னு பாம்பு வந்து நம்பகிட் ட வந்து நிக்க இது குத்தற மார்லா இருக்
ஆமா ஆமா ஆமா ஆமா அப்டியல்லா இருந்துச்சி அப்டியெல்லாம் நம்ம என் என்ஜாய் பண்ணோம் இப்ப இருக்கிற கொழந்தைங்கல்லாம் ஆஹ ஆஹ அந்த மாரி எல்லாம் ம்ஹ டிஃப்ரண்ட்டா இருக்காங்க
ஆமா தோழி நன்றி தோழி நம்பளோட கான டைம் முடிஞ்சிருச்சி தோழி ஆ நன்றி நன்றி நன்றி தேங்க்ஸ் ஆ